ஹலோ
என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க
அ நல்லா இருக்கங்க வேலையெல்லா முடிச்சாச்சுங்க
ஓ வேல எல்லா முடிச்ட்டீங்ளா
அ முடிச்சுட்டங்க
இந்த சம்மருக்கு எங்கேயும் போலேங்ளா கொழந்தைங்கள கூப்புட்டு
அ போகணுங்க ரயில் இதுலதான் ட்ரெயின்ல தா போகனு ரொம்ப நாள் ஆச கொழந்தைளுக்கு நா போயிருக்கேன் சின் ன வயசுல அவங்க உன்ன கூட்டிட்டு போனதில்ல நீங்க போயிருக்கீங்ளா
ஆ சின்ன வைஸ் சின்ன வயசுல நான போயிருக்கேங்க அந்த இத மறக்கவே முடியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டா ரயில்ல எப்பய்மே நம்ம வந்து உ அந்த ரயில் தண்டவாளத்துல போறத வந்து நம்மோ நின்னு பாத்துட்டு தா இருப்போ அப்பதா ஐயோ இந்த ரயில்ல போகணுமே அப்டின்னு ஒரு ஆச இருக்கூல்லங்க கண்டிப்பா அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ரயில்ல போம்போது அவ்ளோ ந நா ரசிச்சு அந்த ரயிலு ஓரத்துல இந்த ஜன்னல்ல ஒக்காந்துட்டு அந்த பக் ஆ ஆப்போசிட்ல என்னன்லா நடக்குது என்ன பண்றாங்க அப்டின் சொல்லிட்டு ரசிச்சுட்டே போன நாளுங்க அது
ஆமாங்க என சின்ன வயசுல ட்ரெயின் போ ரயில் போவும் போது தண்டவாளத்துலேந்து டாடா சொல்றது கத்தறது அந்த மாரி எல்லா செஞ்சிருக்கோ தூரமா நின்டு பாக்கும்போது ரொம்ப ஆ சையா இருக்கூ இதுல நாம ஒரு டைம் போணூ அது சவுண்ட் குடுத்து போமுல்லங்க அப்பல்லா இந் நம்ம நம்ம சின்ன வயசாருக்கும்போது ஆ இந்த மாரி ட பஸ் அதிகமோ ட்ரெயின் அந்த மா பரிங்களாருக்காது எதோ ஒரு ட்ரெயின் தா இருக்கூ நம்ம அடிக்கொருக்கா வெளியிலும் போக மாட்டோ அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக்கு ஸ்கூல்லலா ஃப்ரண்ஸோட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லா ஒவ்வொருத்தரு நா ரெயில்ல போன் னே அங்க போனே இங்க போனே சொல்லும்போது நம்மளூ போலா அதுல போன எப்பிடி இருக்கூ அப்டின் சொல்லி ஞானு தோணு ஒ எப்பவா எப்படா போவோனு எனக்கு ரொம்ப ஆசையாருந் னுச்சுங்க ஒரு டைமு பேரண்ட்ஸ் கூட்டிட் போனாங்க ட்ரெயின்ல போகும்போத் து போறக்குற நைட்டெல்லா நா தூங்கவே இல்ல எப்டி இருக்கூ ட்ரெயின்ல போறக்கு அத பாக்கலா இத பாக்கலா எவ்ளோ ஜாலியா இருக்கு அந்த மாரி நறைய யோசிச்சி வச்சிருந்தேங்க அப்போ நாங்க போனோ அடுத்த நாள் போம்போது ரொம்ப ஆச ஹேப்பியா இருந்துச்சு போகும்போ ட்ரெயின்ல போயி ஆ எல்லாரு ஒட்டுக்கா போ முடியூ ட்ரெயின் ரயில் இவ்வ ட்ரெயின பொறுத்த வரைக்கூ கொறைஞ்ச செலவுல அதிக தூரோ ரொம்ப தூரோ போறக்கூ அத் ஈஸியாருக்கூ செலவு கம்மி எல்லார் நறைய பேர் அதாவ்து நம்ம சொந்த பந்தோ எல்லாரூ ஒட்டுக்காங்கூட அதுல போலா அந்த மாரி ஒரு நல்ல வசதி வந்து இதுலதா இருக்குங்க ரயில்ல தா இருக்கு அ அப்ப நாங்க போகும்போது டிக்கெட் தலா வாங்கிட்டு சாப்பாடு அதுக்குள்ளயே கெடைக்கூ அது ஒரு சவுண்டோட அப்டியே ஃபாஸ் டா போம்போது அந்த மரங்கள்லா தூர தூரமா போறதெல்லா பாத்தா ரொம்ப நல்லாருக்கூ மலைய தண்ணி மக்கள் அந்த மாரி ஒவ்வொரு எடத்த தாண்டி போம்போது னக்கு அவ்ளோ சந்தோஷமாருந்துச்சுங்க அது இன்னுக் எனக்கு இன்னு மறக்கவே முடியாது மறுப்டி மறுப்டி அந் சீக்கிரமா போது டைம் முடிஞ் சிருமோ முடிஞ்சுருமோ போக போக இது ரொம்ப தூரோ இருக்கணூ ரொம்ப தூர ட்ரெயின்ல போயிட்டே இருக்கணூ அவ்ளோ சந்தோஷமாருந்துச்சுங்க அவ்ளோ சூப்பராந்துச்சு அந்த மாரி அ னுவோம்லா உங்களுக்கிருக்கா
ஆ கண்டிப்பா இருக்கிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனது எனக்கு இன்னுய்மே ஞாபகோ இருக்குங்க எனக்கு பஸ் ஸ்ல போனா சேரவே சேராதுங்க அப்ப வந்து பஸ்ல வந்து எனக்கு வந்து வாமிட் எடுப்பே தல சுத்து அந்த மாரி வரு ஆனா எனக்கு ட்ரெயின்ல போனா இது நாள் வரைக்கு எதுமே வந்ததில்லைங்க ஸ்மூத் தாவு போகூ ட்ரெயினு இத்தன் நாள் அது போற அன்னைக்கி மொத நாள் வரைக்கு நா ட்ரெயின் அவ்ளோ ஸ்பீடா போகுது எவ்ளோ ஸ்பீடா போகுது பாத்தே ஆனா ட்ரெயின்ல ஏறி ஒக்காந்தோம்னா மெதுவா அழக் கா அந்த இயற்கைய ரசிச்சுட்டு அவ்ளோ நல்லாருக்கூ அந்த ட்ரெயின் பயணோ
ஆமாங்க அதுல போகும்போது அதுக்குள்ள நெறைய பேர் இருப்பாங்க புதுசு புதுசா ஆள்கள பாக்கலா புது புது ஒவ்வொருத்தர ஒவ்வருதுல ஸ்டேஷன்ல ஏறும் போது புதுசு புதுசா வர் ருவாங்க நறைய தரப்பினர் எல்லாருமே வருவாங்க அதன் ஆ ட்ரெயினு பொறப்படும் போது ஒரு சவுண்டு போகும் போது ஒரு சவுண்டு அது சவுண்ட் வித்தியாசமா இருக்கூ அப் போ ஒவ்வொரு எடத்த போம்போது மெதுவா ஒரு சில சமயோ மெதுவா போவூ ஃபாஸ்டா போவூ அப்டி போகும்போது அந் த இயற்கையெல்லா நல்லா ரசிக்கலாங்க நல்லா காத்தோட்டமா இருக்கூ அ அது சொல்ல வார் டூலே இல்லைங்ககோ ட்ரெயின் தா எல்லாத்த விட பெஸ்ட்டுங்கற தோன்ற மாரி ரொம்ப நல்லாருக்கூ கொழந்தைகளுக்னா ட்ரெயின் தா
கண்டிப்பாங்க குழந்தைங்களுக்கெல்லா கூப்புட்டு போறக்கு இப்ப பஸ்ல போனோனு வச்சுக்கோங்க பஸ் வண் வண்டி இந்த மாரி போனோம்னா பாத்ரூம் வசதி இருக்காது கொழந்தைங்கள கூப்புட்டு போகணு இப்ப நம்ம தோ ட்ரெயின்னா தொட்டிலு கூட கட்டி போட்டுக்கலா நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கலா படுத்துட்டு போகலா எவ்வளோ தூரம்னா னாலு ட்ரெயின் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் தான
ஆமாங்க அது வந்து எல்லாத்துக்கு அதாவது ம்னு ஏசி கோச்சு பஸ்சு அந்த மாரி போறவகக்கு ரொம்ப பணக்காரங்க மட்டுந்தா போக முடியு ஆனா நடுத்தர வர்கத்தில இருக்கிறவங்க ஏழைக எல்லாருமே அதுல டிக்கெட்டு கம்மியா தானே இருக்குங்க அதுல போம்போது அ ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு நம்ம போற எடத்த ச ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்டி தூரமா போகணுனா ட்ரெயின்ல போனோம்னா நம்ம நம்மளுக்கு காசு கம்மி யாவு அது கஷ்டமே தெரியாது கஷ்டமே தெரியாம சந்தோஷமா ஜாலியா போயிட்டு வரலா அ ஹாப்பியா இருக்குங்க ரொம்ப போனோம்னா
கண்டிப்பாங்க ட்ரெயின் அவ்ளோ ஒரு கம்ஃபர்ட் ஆன ஒரு இதுதா நம்மளுக்கு பஸ்ஸு க ரு இதெல்லா விட வந்து நம்மளுக்கு ட்ரெயின் தா அதிகமா அந்த சவுண்டே ப கேட்டிருக்கீங்களா எப் இவ்ளோ இதா இருந்த சட்ட சட்டா அந்த சவுண்டு செம்ம சவுண்டுங்க அது அதுலயே நம்மளுக்கு தூண்டு நம்ம ட்ரெயின் போகோணு ட்ரெயின்ல நம்மளுக்கு போகோணு அப்டின்னு சொல்லி நம்மளுக்கே அது ஒரு இதாருக்கு ம் கண்டிப்பா
அப்ப ட்ரெயினுக்கு அந்த ட்ரெயின் ரோடு இருக்குலங்க ரய் அந்த ரோட்ல வந்து காந்தமா மாரி ஒண்ணு இருக்கு அதெல்லா எடுத்து பேப்பர்ல வச்சு சின்ன வயசுல நம்மல்லா விள்ளாடுவோ அதெல்லா ஞாபக இருக்குங்களா
ஆ ஞாவுக இருக்குங்க கண்டிப்பா அந்த நில நிலக்கரின்னு சொல்லுவாங்க அதுதானங்க ஆ அந்த நிலக்கறி வந்து நா அப்பல்லா ஃபர்ஸ்ட்டு இப்பல்லா வந்து ஞ்சு நிலக்கரியிலனால தான ட்ரெயின் ன் ஓடுது
ஆமாங்க
ம் அது நல்லாவு நம்மளுக்கு ஒரு இதா இருக்குங்க கண்டிப்பா ட்ரெயின் வந்து இப்ப பாத்து ங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்ங்க நம்மளுக்கு ஸ்டாப் ஸ்டாப்க்கு நிக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வேணுனாலு போய் வாங்கிட்டு வந்துற லா நம்மளுக்கு எந்த பிரச்சனையு இல்லைங்க அப்புற பாத்ரூம் வசதி உள்ளேயே இருக்கு அப்பற ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொழந்தைங்கங்க கூப்ட்டு போறதுக்கு நம்மளுக்கு எத்த எத்தன பெனிஃபிட் இருக்குங்க ட்ரெயின்னால
இதுல முக்கியமா என்னன்னா வாமிட் வராதுங்க ஆ நைட் வந்து தூங்கிக்கல அதுலயே ஆ பஸ்ல போம்போது தூங்க முடியாது தூங்கறக்கு அவ்வளவுக்கா கம்ஃபர்ட்டா இருக்காது ஆனா ட்ரெயின் ல வந்து தூங்கிக்கலா அ நம்ம வீட்ல எப்படி இருக்கமோ அந்த மாரி ஜாலியா நைட்டு பகலு வந்து நைட்டு் தூங்க்கிலா ட்ரெயின்ல அவ்ளோ நெறைய வசதி இருக்குங்க ட்ரெயின்ல டிரெயின்ல தாங்க ரொம்ப நல்லாருக்கு
கண்டிப்பாங்க நம்ம இப்பல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பஸ்லயே இவ்ளோ நேர இவ்ளோ ளா லாங் ட்ராவல் பண்ணம்னா வச்சுக்கோங்க பஸ்ல நம்ம ஒக்காந்துட்டுதா போக முடியு இங்கனா நம்ம படுத்துட்டு போலா ஆ இயற்கைய ரசிக்கலா கண்டிப்பா ஜன்னல் காத்து அப்ப எனக்கெல்லா இந்த பஸ் ட்ரெயின் போம் போதுங்க நம்ம ட்ரெயின்ல ஏற போறோம்ன்னு நைட் எல்லா தூக்கமே வரலீங்க சுத்தமா அந்த ட்ரெயின் நம்ம வெளிய இருந்து பாத்துட்டே இருந்துட்டு நம்ம நம்ம அடுத்த நாள் அந்த ட்ரெயின்ல போறோ சொல்லி சொல்லிட்டு போனா ரெண்டு டைம் தா ட்ரெயின் போயிருக்கேங்க ஒரு டைம் வந்து பஸ்ட்டு பஸ்ட்டு எங்க தாத்தா பாட்டி தா எங்கள கூப்புட்டு போனது டரெயின்ல அவங்க தாத்தா பாட்டி வந்து எனக்கு சொ சொல்லவே இலைங்க எனக்கு ட்ரெயினக்கு போகணும்னு சொல்லி சப்ரைஸ் பண்ணி அந்த ட்ரெயின்ல அடுத்த நாள் கூப்புட்டு போ போணு சொல்லி எங்கயோ கோயிலுக்கு போறோ சொல்லி கூப்புட்டு போய் அந்த ட்ரெயின்ல போனாங்க அவ்வளோ ஒரு ஆ அனுபவமா இருந்தது அந்த ட்ரெயின்ல எனக்கு
ஆமாங்க ட்ரெயின்ல போ தண்ணிக்குள்ள போவ பாத்தீங்களா ட்ரெயின்னு அப்பதாங்க ரொம்ப அழகா ரெண்டு பக்கம் தண்ணிய சென்டரல போகும் பாருங்க பாலத்த மேல போகும்போது அப்புற இந்த இந்த அ நிலக்கு இந்த பொருட்கள்லா எடுத்துட்டு போவமுலங்க ட்ரெயின்னு அந்த ட்ரெயின் போம்போது டாடா காட்டுவாங்க அதுக்குள்ள ஆட்கள்ள எல்லாம் இருக்க மாட்டாங்க சின்ன வயசுல வந்து நம்ம அதை யோசிப்போம் இதையே இப்படி இருக்கு ஓபனா இல்லாம க்ளோஸ்ஸா இருக்கு நான் யோசிச்ருக்கே இதுல ஜென்னல் ஜென்னலா இருக்குே இதுல எல்லாம் டாட்டா சொல்லிட்டு போறாங்கள அதுக்குள்ள வந்து அப்ப கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தா அதெல்லாம் திங்ஸ் எல்லா கொண்டு போறது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணு எனக்கு தெரிஞ்ச்சுங்க
ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரிதா நம்ம ஆட்கள் பயணிக்க மட்டும் ட்ரெயின் வந்து தேவைப்படலைங்க பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி அந்த காலத்தில இருந்தே ரயில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த காலத்தில இருந்தே வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதுக்கு வந்து ரயில் எவ்வளவு உதவியே இருக்கு இல்லங்க நம்மளுக்கு பழங்கள் வருது அப்புறம் நம்மளுக்கு க்கு பொருட்கள் வருது நம்ம உபயோகிக்கிறதுக்காக பொருட்கள் வருது எத்தனையோ வருதுல்ல டரெயின்ல நம்மளுக்கு அவ்ளோ பெனிபிட்டா இருக்குங்க ட்ரெயினு
ஆமாங்க ட்ரெயின்ல இருந்து தா ஃபுல்லா வெளியூர்ல இருந்து இங்கிருந்து அனுப்பி விடுறாங்க கோதும ஆ துணிகள் அந்த மாரி எல்லா பொருளுமே கோச்சு வன்டியில ஃபுல்லா அனுப்பி விட்றாங்க அதுல நம்மளுக்கு கொஞ்சம் விலைவாசி கம்மி பண்ற மாரி இருக்குங்க அதெல்ல வரும்போது மத்ததெல்லாம் நம்ம வரம்போது வெல ஜாஸ்தியா இருக்கும் ட்ரெயின் வந்து ரொம்ப அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இங்கிருந்து கொண்டு போறக்கு ஒரு இடத்துல கொண்டு போறக்கும் கொண்டு வரறக்கும் ட்ரெயின் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க
ஆமாங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ட்ரெயின் ஓரத்துல இந்த ஜென்னல் சீட்ல உட்காந்துட்டு வருது நம்மளுக்கு சேஃபா இருக்குங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த கத வோரத்துல உட்கார்ந்துவறது அதுக்கப்புறம் அந்த போன எடுத்து நோண்டிட்டே உட்கார்ந்துட்டு வர்றது அப்ப அந்த ஓரத்துல எல்லா உட்காரறத வந்து மக்கள் தவிர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ங்க கண்டிப்பா
கண்டிப்பாங்க அதாவது பா எந்த பயணமா வந்தாலும் பாதுகாப்பா இருக்கணுங்க அப்பதான் நல்லது நம்ம உள்ள உள்ள இருந்தே இயற்கையை ரசிக்கலா அந்த ஜன்னல் வழியா அந்த படியில கோந்து அப்படியெல்லாம் செல்பி எடுக்கிறது அந்த மாரிலா எதுவுமே செய்யக்கூடாதுங்க அது எப்பவுமே ஆபத்து உள்ள இருந்து நம்ம எல்லாத்தையும் ரசிக்கலா என்ட்ரென் எல்லா வசதியும் அந்த ட்ரெயின்ல இருக்கு நம்ம உள்ள இருந்து வெளில பாக்கறக்கு அப்புற அந்த மலைக்குள்ள எல்லா போகபோதும் அப்படிதான்ங்க வெளியில எட்டி பார்க்க கூடாது மலக்குள்ள போக போது ட்ரெயின் போ போம்போது பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பு நம்ம தா பாத்துக்கணு ட்ரெயின்ன ரசிக்கலா ஆனா நம்ம வந்து பாதுகாப்பா ரசிக்கணும் குழந்தைகளே பத்திரமா பாத்துக்கணு படிக்கிட்ட எல்லா உட்காரக்க கூடாது நீங்க சொன்ன மாரி உள்ள இருந்தே இயற்கையை நல்லா பார்க்கலாங்க
கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா ரயில் தண்டவாலா இருக்கு இல்லங்க அதுல எல்லா இப்ப பாத்துட்டீங்கன்னா ரயில் போகும்போது எப்படிந்தான் செக் போஸ்ட்ல வந்து ரெண்டு இது வந்து வச்சிருவாங்க ஆனா இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து அந்த ரயில் வருதா இல்லையா கூட கவனிச்சுிக்க மாட்டாங்க நிக்காம அதை தாண்டி போறாங்கல்ல ரயில் நறைய வந்து ரயில் வந்து இப்ப வந்து நம்ம சேகப்ப கொடி காமிச்சா மட்டுும்்தான் நிற்கும் இல்லைங்களா அ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணனும் நம்ம நம்மளுக்கு ஒரு தடுப்பு வச்சிருக்காங்கன்னா அந்த ரயில் போற வழி நம்ம விடணோும் அப்ப அத விட்டு போட்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலா இருந்தா வந்து அவங்களுக்கு அந்த ரயில் ஓட்டுநர்ங்களுக்கு கண்ணுக்கு நேராவவே பார்ப்பாங்க கண்டிப்பா அப்ப வந்து நம்ம அதெல்லா கொஞ்சம் தவிர்த்தோம்னா வச்சுக்கோங்க ஆ கொஞ்சம் நல்லா இருக்குங்க
ஆமாங்க சரி நீங்க சொன்னது கரெக்ட் தான் நம்ம ட்ரெயின் எங்க போனாலும் பாதுகாப்பா போகணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்க பாக்கலாங்க வச்சுட்டுங்களா
ஆ சரிங்க